என்னங்க ரொம்ப பிஸி சியா
ஆமாங்க இன்னிக்கு ரொம்ப பிஸி நீங்களும் பிஸி போல
எங்க நான் ஊடால வந்து நீங்க லயணிக்கே கே வல்லயே
அப்படியா ஆஹ்ஆஹ் செரி செரி என்னங்க இன்னைக்கு ஒரு பைல்ஸ் வரல
நான் மேம் கிட்டகேட்டேன
ஆஹ் என்ன சொன்னாங்க
ஆஹ் கன்ஃபாம வர அதுக்கு தான் குரூப்ல போட்டு டாலே மெசேஜு பாக்கலையா நீங்க
இதுக்குதானா
ஆமா நான் தனியா போட்டேன் அவங்
உம் என்ன கேட்டீங்க நீங்க
என்ன மேம் பைல்ஸ் வல்லயான்னு கேட்டேன்
சரி உம்
அதுக்குதான் அவ சொன்னாங்க குரூப்ல மெசேஜ் போட்டுட்டு இருந்தாங்க மறந்து போச்சு என்ன பண்ணுறது வந்துரும் இது அதுவும் அந்த பொண்ணும் சொல்லுச்சு ஆஹ அந் ந்த பொண்ணுமே வந்துருந்தேன்னு சொல்லிச்சு
அப்டியா செரி செரி உம்
பயப்படாதீய அதெலாம் வந்துரும்
ஓ அந்த அந்த டீம்ல இருக்க பொண்ணா
ஆஹ ஆமா
செரி உம் அதுட இருக்
உம் ஆமா
அட்டப் பாவி க்குங்
வேற என்ன பண்றது
ஆமா உம்
அப்ப நம்ம ஒர்க்கு கொஞ்சம் அது ஓர்க்கு பாக்கணும்ல
ஆமா ஆமா கண்டிப்பா உம்
அவிங்க ஓன் மன்த் பாத்தாதேன் சேலரி தருவேன் அப்டின்னு சொல்லிருக்காங்கே
ஆமா ஆமா உம்
என்ன பண்றது ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டமாதே இருக்கு பாப்போம் சாப்பிட்டாச்சு படுக்க வேண்டியதே
படுக்க வேண்டியதான செரி செரி உம் என்ன சாப்பாடு
உப்புமாங்க
எய் சேம்பிச் இங்கயு தான்
உப்மா வா
ஆமா சேமியா உப்புமா
ஆஹ பாரிங்க ரவா உப்மா
ரவா உப்புமாவா செரி ஏதோ ஒண்ணு உப்மா தானே ஆனா
ஆஹ ஆ மொத்தத்துல ரெண்டு பேர் வீட்லய அதெலாம் எல்லாமே சாப்பிடுவான்
செரி செரி ஆஹ உம் செரிங்க தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கானோ
யாரு அவன் பக்கத்துல நான் வந்து அவன் பக்கத்துல படுத்தா தான் தூங்குவியான்
ஓ செரி சேம் ஏன் பிள்ள மாரி
ஆமா இல்லென்னா எப்
அஹ இதுக தா அப்டிதா நம்பக் படுத்திட்டே இருக்கணும்
ஹ
உம் செரி
பரவால்லையா
ஆஹ் பரவால்லைங்கக்கா கொஞ்சோ பரவால்ல
ம்ம் செரி செரி இப்ப எதா ஸ்டிக் வச்சு நடந்துட்ருக்களா எப்டி
ஆஹ் இப்ப அது எல்லாமே நடந்துட்டுருக்காங்க
பரவால்லைங்க
ஆமா உம் வாக்கர் இல்லாமே நடக்கறாங்க கொஞ்சோ கொஞ்சோ
சேரி சேரி சேரி
உம் உங்க வீட்டுக்காரு பிசியோ குடுத்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு
யா நம்ம ஆப்ரேஷன் பண்ண இடத்துல இருந்தால அந்த டாக்டர் தா அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லி குடுத்துருக்காங்க
செரி ம்ம் ம் ம்
அத தொடர்ந்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தா இப்ப கால்ல வெயிட்டு ரெண்டு கிலோ அந்த மணல் வெயிட் கட்டி அத எக்ஸ்சைஸ் பண்ண சொல்லியிருக்காக
அப்டியா
ஆமா வெயிட் காலுக்கு வெயிட் போடனும் அவுக
ஓ அதனால அவ்ளோ பண்ண சொல்லியிருக்காங்க
ஆமா தொடர்ந்து எப் எப்போப்போ அவளோ இந்தா அப் அப்போ தா எக்ஸஸைஸ்
பண்றாங்களா
ஆஹ் அதெல்லா பண்ணிருவாக காலையும் சாயந்தரமும்
செரி செரி உம்
ம்ம் அதெல்லாம் பண்ணாதே அவுங்க காலு ஸ்ட்ரென்த்தாகனு சொல்லிட்டாங்க
ஓ ஓ
உம்
ம் பாப்பா தூங்கிட்டாலா
இல்ல ரெண்டு பேரு இந்தாத கிடகுக ரெண்டு பேருமே
ம் செரி செரி ம்ம்
ஆமா அதெல்லாம் தூங்கலாம் லேட் ஆகும் ஏன் மத்தியானம் தூங்குற காலை வெல்லனா நெந்திரிச்சுருவா அதெல்லாம்
எப்ப லேட்டா தூக்கிட்டு எப்டிதான் எந்தரிக்குதோ தெரியுல
உஹம் அது அப்டியே பழகி போச்சி
அதுதான் இதுகளும் அப்டித்தான் பண்ணுங்க தொப்பருங்க இன்னமும் பேசிட்டு இருக்குதுங்க காலையில எந்திருக்கணும் ஸ்கூலுக்கு போங்க
உஹம்
உம் உம்
அத்தா பாப்பாக்கு இருவத்தி ரெண்டா
இருவத்தி ரெண்டுங்க ஒ
சேரி சரி இப்ப டியூஷன் போறாளா
ஆஹ் டியூஷன் ஆஹ் டியூஷன் போயிட்டுக்கா
சரி சரி இப்ப நீங்க எங்க கடைக்கெல்லாம் போ முடியாதுல
போறது இல்லைங்க ஆமாங்க ரொம் போ மாறி இருக்குங்க என்ன பண்றதுன்னு தெரிலங்க
சரி ஓகே ரொம்ப வேல ஆயிட்டு போங்க
அம்அம்மாஹா இருக்கு என்னன்ற எங்க வீட்டுக்கார தான் போயிட்டு இருக்கறாரு இப்ப மத்தியானமே போயிருவாங்க
செரி செரி சமாமா
உம் ஹ அம்மா
அதே பக்கத்துல விடுத்தறா அம்மா அம்மா அப்டினா
ஆ
அமைதியாபேஸ் ரஸ்ஸு அது என்ன டி என்னம என்னமா அம்
உன் தோ இப்போ அமைதியா பேச உஹ்ம்
ஆமா உஹும் இன்னைக்கு தான் என் மெகன் ஸ்கூல் போயிட்டு அம் தெரியா வந்துச்சு நல்ல புள்ள
சூப்பர் இனிமே நல்லா வா வந்துருவான்
ஆமா அதே அவங்க அக்காவும் அப்படிதான் கரெக்டா நாலு நாள் அழுதுச்சு
ம் ம்
அஞ்சாது நாள்ல இருந்து அதுார ஸ்கூலு போயது அதுக்கே தெரிஞ்சு போச்சு எப்டிய இருந்தாலும் டெய்லி விட்டுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பேருக்கும் அதனால அ ஆஹ் சு கத்தாது அம்மா ஃபனா போடுவா கொசு கடிச்சுகிட்டு இருக்க அப்பா ஃபேனா போடுவான் ஏசி ஓடுது ஃபேன் போடுவான்
போடுதுங்க நல்லா கூலா இருக்குங்கள வெயிலாங்க உங்க ஊர்ல
சரியான வெயில இருக்குங்க வெக்க தாங்க முடியல
அப்டியா ஏசி போட்டிருக்கீங்களா
ஆமா நைட் புல்ல ஈஸில்லாம்ம படு முடியதுங்க சரி ஏனா வெக்கையா இருக்கும்
ஓ சேரி நாங்க பாருங்க கம்பளி போத்திட்டு படுத்துட்டு இருக்கோம்
அவ்வளோ குளிங்கா இருக்கு
ஆமாங்க குளிறுதுங்க
யார் வீட்லயும் ஏய்சி த்தி வாங்கியிருக்க சொன்னாலே நீங்கள எல்லாமே அங்களா
இல்லங்க ரெண்டு பேர் ஆஹ் அதான் ரெண்டு பேர் டீ சொல்லி வச்சு வாங்கிருக்கிய பத்தியிங்கலா
ஆமா நாங்க வாங்கி அடுத்த நாள் எங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு நாள் இருந்து
அவ வாங்கி வச்சிருக்கால்லாம் இன்னும் பிக்ஸ் பண்ணலயா
நாங்க வாங்கினதுல இருந்தே இங்க மழ குளிர் காத்து அதாங்க போயிட்டு
கரண்டி விழுமிச்சோங்க
உ பத்து நாளா என்னவோதான் போட்டிருக்கோம்
ம்
தொடர்ந்து அவ்வளோதான் தொடர்ந்து இல்ல அப்பப்ப அவ்ளோதான் அதுக்கப்பறம்
உம் அதே கேரண்டி பில்லு மிச்சோம் பாத்துக்கங்க உங்களுக்கு இயற்கையே வந்து கரெண்ட்டு பில்ல மிச்சம் பண்ணி குடு
மிச்சம் பண்ணி குடுக்குது ஆமா போன்றது அதான் எல்லாரும் வாங்க அதா யாரும் வரமாட்டேங்கிறீங்க இந்த மாரி டையத்துல வந்தாத நல்லா குளுரா இருக்கும்
நான் வரலான்ந்தே பிளான் போட்டோம் எங்க அப்பறந்த இவுங்களுக்கு ஆப்ரெச இதுனோனே எங்கேயுமே போக முடியல வர்றோம் அடுத்த தரவ இதுகளுக்கு லீவ் விடட்டும் வரோம்
ஆஹ் சரி வாங்க வாங்க
ஆ ப இப்ப எப்டியா இருந்தாலும் பாப்பாக்கு எக்ஸாம் நடக்கு து பாப்பா பிஸியா இருப்பா
அ எந்த பாப்பா
உம் உங்க பெரிய பாப்பாதென்
எக்ஸாம் எங்க நடக்குது அது பத்து பதினொரு மணிக்கு இப்பதான் எந்திரிகுது காலைல
இப்போ ஓகேங்க அதுக்கப்பறம் நாங்க வரும்போது அவளுக்கு ஆமா
எக்ஸாம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்பறம் வாங்க
ஆஹ் ஓகே கண்டிப்பா ப வரோம் தூங்கி பாப்ப எலாம் தூங்கலயா தூங்கிர்சுகலாம்
இந்த எணமோ பேசிட்டு வச்சுட்டு கெடக்குதுங்க ஆமா என்னதயோ பேசிட்டு சண்டய போ துளி படுக்குங்க கடைசியில
லாஸ்ட்ல சண்ட போடும்போது அம்மா அம்மா அம்மனு கத்து
அஹ் நானா நா கூப்பிடாதுங்க சண்ட போட்டா அதுங்களே சண்ட போட்டு அதுங்களே தூங்கிருங்க
இங்க இது ரெண்டுக்கு சண்ட உஜன்னா இதுக்கும் இவனுக்கு சண்டய விட பாப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும்ந்த இங்க சண்ட அதிக இருக்கும்
என்ன வொட்று
ஹஹ கடது கத்துவா வியா வியா வியானு அம்மா அம்மா ஆமாம்மா
ஐயோ கடவுளே பாப்பமா அவங்களுக்கு சண்ட வருமா
ஆமா
உம்
அப்பா ஸ்ட்ரிக்ட் இருந்தா தானே கோவம் வரும் வரும் அப்ப எல்லாம் கிடையாது ரெண்டும்
அந்த மாரி
ஜயோ ஜயோ உஹம்
நாளைக்கு எத்தனை ஃபைல் பண்ணச்சொல்ல போறானு தெரியல இத்தன நாள் ஃபைல் வந்திருக்கு
அதுக்காக இருநூறு மேலையா பண்ண முடியும் நம்ம இருநூறே பண்ண முடியாது அது நீங்க தான் பண்ணுவீங்க என்னால எல்லாம் பண்ண முடியாது
இப்படியே சொல்லி சொல்லி
ஐயோ ஐயோ உஹ என்ன பண்ணுவோன்னு பாப்போம் நாளைக்கு நாளைக்கும் வராம இருந்தா நல்லாதான் இருக்கும் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்
நாளைக்கு வராம இருந்தா நல்லாதா இருக்கும் சம்பளம்தான் தரமாட்டாங்க நெனைக்கிறன்
ஏன் அது வந்துட்டு நம்ம மிஸ்டேக் இல்லையல்ல
து அப்டி வரீக சரி சரி சரி நீ தூங்குங்க நான் காலையில அடிக்கிறேன் உங்களுக்கு
செரிங்க ஓகே
உம் சரிங்க உம் பாய்